ம் எப்பிடி இருக்கிங்க நலமா இருக்கிங்ளா
இருக்கம்பா ஆ அம்மாக்குதா கொஞ்ச ஒடம்பு சரியில்ல ஆ அதுதா வந்து இப்போ இன்னைக்கு வந்து எல்லாரு ஹாஸ்பிடல் போயிருக்காங்ளா அ அவுங்கள போய் பா போய் பாக்கணு அ இங்க பக்கத்துல தா ஒரு ம் அவங்களுக் க்கு வந்து கொஞ்சோ இது இருக்கு அல்சர் இருக்கு, அ, அது இல்லாம இப்ப வந்து இ ப்பதா வந்து சுகர் வந்துச்சு அவங்களுக்கு சோ அவங்களுக்கு வந்து என்னான்னு தெர்ல இந்த வெயில் தெரிலியா முடிலியா என்னானு தெரில திடீர்னு போயிட்டு ஆ அட்மிட் பண்ண சொல்றதா சொல்றாங்க அதா ஈவ்னிங் போய் பாக்ணு அவங்கள போய் பாத்துட்டு வரணு சோ அதுதா இப்ப இப்ப ஒரு கால் வந்துச்சு அத போய்ட்டுதா போய் பாக்குணு அவரு வந்ததுக்கு அப்பறந்தா போணு
ஓ ஓகே தோழி ஓகே தோழி போய் பாத்துட்டு வந்துருங்க
போணும்ப்பா இத இந்த இங்க வந்து ந நறைய ஹாஸ்பிட்டல் பாத்துட்டோ பக்க இங்க இருக்கிற ஏரியாவுல நறைய ஹாஸ்பிட்டல் பாத்தட்டோ எல்லா ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்கன்னா போறாங்க ஆ, டெஸ்ட் எடுக்கறாங்க டெஸ்ட் எடுத்துட்டு பாத்தோம்னா அ, எல்லாமே நல்லா இருக்கு ஆ, கொஞ்சோ மெடிசன் மட்டு குடுக்றாங்க மாத்தர குடுக்குறாங்க அது கொஞ்ச நாள் சாப்புட்றாங்க அதுக்கப்றோ அந்த அல் ல்சர்க்கு சில மருந்து எழுதி டானிக் மாரி குடுத்தாங்க அதையு குடிக்கிறாங்க குடிச்சப்றோ கொஞ்ச நாள் சரியாவுது திருப்பியு அந்த மாரி ஆயிடுது அவங்களுக்கு அ, ஒரு மாரி இந்த மயக் க்கத்துலயே இருக்காங்க, ஒருவேள இந்த அ, சக்கரவியாதி அப்டின்ற மாரி வந்தாலே அப்டி ஆயிடுமான்னு தெர்ல ரொம்ப வீக் ஆயிட்டாங்க அடிக்கடி இப்போ இப்ப எப்ப ஃபோன் ப அவங்க ஃபோன் வந்தாலுமே எனக்கு வந்து அ ஒரு மாரி நடுக்கமா இருக்கு, என்ன என்ன சொல்ல போறாங்களோ நல்லா இருக்கு க்காங்களா இல்லையா அப்டின்ற மாரி யோசிக்க வேண்டியதா இரு
ம், ஒகே தோழி, தோழி எல்லா அ பயப்படாதீங்க அ போய் பாருங்க அதே மா மாரி டா ஹாஸ்பிட்டல் ஒரே இது பாக்காம அடுத்தடுத்து மாத்தி மாத்தி பாருங்க ஒரு இது பாத்து செட் ஆகலைன்னா அடுத்த ஹாஸ்பிட்டல் மாத்தி பாருங்க
ம், அதா எனக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா ஒருவேள அட்மிட் வந்து பண்ண சொல்றாங்க அட்மிட் பண்ண சொல்றதுனால யோசி பிரச்சனையா இருக்கு அவரு வந்து ஒரு வேல ஆ சில ஹாஸ்பிட்டல்ஸ்ச தெரியுல்ல நம்ம வந்து பணம் கட்டுறதுக்காகவே அட்மிட் பண்ணி பாக்குறதா சொல்லுவாங்க அது க்காவ வந்து க சொல்றாங்களானு தெரிலியானு சொல்றாரு ஆ அந்த ரிப்போர்ட் எல்லா அம்ச்சாங்க இப்ப பாத்த ரிப்போர்ட பாத்துட்டு என்னோட ம், இவங்க வந்து என்னோட இ என்னோட வீட்டுக்காரோட அக்காவுக்கு வந்து டாக்டர தெரியு அவங்க சொந்தக்காரங்க வந்து டாக் ட்ரு போல அவங்களுக்கு ரிப்போர்ட வந்து ஃபோ அம்ச்சு விட்டுருந்த அவங்க என்ன சொல்றாங்க எல்லாமே நல்லா இருக்கா ஆ ஆனா அந்த இது இருக்கு இல்லையா கல்லீரல்ல மட்டு ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கா அப்டின்ற மாரி சொல்றாங், அது மத்த அந்த பிள பிளட் கெளண்ட் எல்லாமே நல்லா சரியா இருக்ககா எதுவு வந்து அஃபெக்ட் அது ஒன்னு பிரச்சன இல்ல ஆனால் அட்மிட் பண்ற அளவுக்கு பெரிய ரிஸ்க்கு எல்லா இல்ல அப்டின்ற மாரி சொல்றா றாங்க மே இன்னு கொஞ்ச நாள் இன்னொரு அவங்க டாக்டர் குடுத்துருக்க பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா அத அனுப்பி விட்டுருக்காரு அத நா அம்ச்சே அமுச்சிருக்கே இன்னு அவங்க எதுவு சொல்லல அவங்க சொன்னதுக்கு அப்றந்தா சரி நம்ம வந்து திருப்பியு அவங்கள அட்மிட் பண்ணிட்டு பாக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கணு
ஓ, ஓகே தோ தோழி அது எப்பவுமே அதா ஒரு இது பண்ணம்னா ரெண்டு மூணு டாக்டர்ட்ட கேக்கணு அந்த மாரிதா இப்ப நாங்கல்லா பண்ணுவோ ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட கேட்டுட்டுதா தோழி பண்ணுவோமே
ம் நா அந்த மாரிதாப்பா நா வந்து இவ் எப்பவுமே வந்து அ சின்ன ஒரு ஜொரோ இல்லன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஜொரமே வந்து நா ரொம்ப டாக்டர்ட்டலா போமாட்ட நா அப்டித்தா நறைய பேர் வந்து ஓ ஒடம்பு சரில்லனா ஓ இ அடுத்த நொடியே என்ன பண்ணுவாங்க இருக்ற டேப்லெட் எடுத்து போட் ட்ருவாங்க இப்போ தலவலிக்கின் போய்ட்டு இவரே என்ன பண்ணுவார்னா அது மாரிதா அடிக்கடி டாக்டர் கிட்ட வந்து போ போய்ருக்கனால மெடிசின்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுருவாரு எல்லாமே இப்ப தலவலீ போட்டு அதுருக்கு தல வெல்லாமே இருக்கு வீட்ல தலவலிக்கு தனியா இந்த இது ஜலதோஷ புடிச்சா அதுக்கு தனியா எல்லா டேப்லெட்ஸு வீட்லருக்கு எதா ஒண்ணு சின்னதா அவுங்களுக்கு வந்தாலு போதும் உடனே எடுத்து எனக்கே குடுப்பாரு நா சொல்வே எனக்கு வேண்டா நீங்க உங்களுக் வந்தா போட்டுகோங்க எனக்கு அந்த மாரிலா பண்ண மாட்டாரு எதாவது ரொம்போ முடியலன் வச்சுக்கோங்ளே அப்ப வேணா இந்த மாரி மாத் த்ரல்லா போட்டுப்பே ப்ப அதும் பேராசிட்டமல் போட்டுப்பே பேராசிமல் போட்டு அதுவு செரி வர்ல அப்டி எதுவு இல்லனா டாக்டர்ட்ட போய்டுவே எதா ரொம்ப சீரியஸ் என்னால ரொம்பவே முடியல அப்டினா போய்டுவே அந்த மாரிலா போயிட்ருந்துருவே நீங்க அப்றோ இந்த மார்லா பண்ணுவீங்ளா அந்த மாரி ஓ எதாவது உங்களுக்கு ஏதாவது சோ ஒடம்பு சரியில்னா டக்குனு ஏதாவது போறது டாக்டர்ட் ட போவாம இந்த மாரி மெடிசன்லா சாப்டுவீங்ளா எடுத்துப்பீங்ளா
இல்ல தோழி அது மாதிரினா இப்ப பேரசிட்டமால் வந்துட்டு வாங்கி வச்சுக்குட்டோனு வச்சுக்கோங்ளே
ஆமா ம்
கே ஜொரோ வந்துட்டு திடீர்னு ஜொரோ வருதா கண்டிப்பா பேரசிட்டமால் வந்துட்டு போட்டுக்லா அது ஒண்ணு பெரிய இது இல்ல பேரசிட்டமால் போட்டதுக்கு அப்புறமே நமக்கு ஜொரோ நிக்கில அப்டினா நா டாக்டர் கிட்ட போவே எடுத்தோனையே ஜொரோ வந்தோனயே டாக்டர்ட்ட போ மாட்டே அது யானு கேட்டா சரி ஆகலன்னா தானே போகணு அந்த மாரி மைண் செட் தா எனக் கு மித்தபடி வேற எதுக்குமே நா டேப்லெட் வீட்ல வச்சுக்க மாட்டே ஜொரத்துக்கு மட்டு நாங்க பேரசிட்டமால் வச்சிரு
ஆமா ஆமா இந்த மார்தா நா அதா இவுங்ளுக்ல்லா அந்த மாரிதா ஏதாவது ஒரு கால் வலி கை வலின் னாலுமே டேப்லெட் போட்ருவாங்க நா வந்து எனக்ல்லா வந்து போ வந்த புதுசுல ரொம்ப இதுவா இருந்தது எடுத்த ஒன்னே அவுங்க வந்து ட எதா ஒன்னுனா டேப்லெட்ட வாங்கி அப்டியே போட்ருவாங்க ஆ நா சொல்வே இல்லல்ல ஒரு நாள் சரியால்னா அதுக்கப்றோ போய் டாக்டர பாத்துக்லா அது ஒன்னு பிரச்ன இல்ல ஏனா அந்த அளவு உங்க டாக் டர பாத்ருக்கே டாக்டர் பாத்துட்டு ரொம்ப வெருப்பாயிட்டு அதுக்கப்றோ எல்லா இப்போ அவரு காம் ப்பாரு நா பாத்தனா இதுக்கு தனியா இட போயிருக்கே இதுக்கான சி இது இது ஆ கை வலி கால் வலி எல்லாத்துக்கு போய்ருக்காங்க போயிட்டு அந்த மா இதுக்கான டேப்லெட் நா அடிக்கடி போ முடியாதில்ல அதுல்லாம அவ லேட்டா வேற வருவாரு ஈவினிங் ஆனா லேட்டாகு அங்கருந்து வர்றதுக்கே ஒரு ஒம்போதர ஆயிரு வீட்டுக் வந்து சேறதுக் காலைல எட்ர மணிக் இங்கருந்து கெளம்னானா நைட் டு ஒம்போதர மணிக்குதா வீட்டுக் வருவாரு அதனாலே ச சில விஷியத்த அவரு பண்ண முடியாது எதா ஒடம் சர்ல அதனாலே இதெல்லா வந்து வச்சிருப்பாரு எதாவது பண்லாலு இங்க இதெல்லா இங்க ட்ருக்கு நீ எடுத்து போட்டுக்கோ ஒடம் செர்ல்லலாபா பாத்துக்கோ அப்டின்ற மாரி சொல்ட்டு போய்டுவாரு
அது நம்ம வச்சுக்கலா தோழி அர்ஜென்டுக்கு நா சொன்னேல்லியா அந்த மாரி பேரசிட்டமால் அந்த மாரி வச்சுக்கிட்டோனா நமக்கு நல்லது
ம் ஆமா
தே நம்ம வேற எதாவது இது பண்ணி இருந்தோனா கொஞ்ச கஷ்டமாயிரு என்னடா அது டக் குனு ஒரு இதெல்லா எக்ஸ்பைரி அதுவு பாத்து போண்ணே எக்ஸ்பைரி எதுவு ஆயிடுக்கா நல்லாருக்கா அந்த மாதிரி எல்லா நம்ம பாத்துதா தோழி கொஞ்ச யூஸ் பண்ணணுமே
ஆமா நானு அந்த மார்தா யூஸ் பண்வே நா ஆனா சொல்லிடுவே என்னோட அப்பா அம்மா கிட்ட நா வந்து ரொம்ப கண்டிப்பா சொல்ற எதாவது ஒடம் சரியில்னா ஆ ஒரு வேல சரி எதாவது ஒரு ரெண்டு மண் நேரோ அதாவது ஒரு அற அற நாள் போட்டுட்டு சரியால்னா அடுத்த நாளே போயிட்டு டேப்லெட்டு எடுத் து திருப்பியு போட்டுக்காதீங்க டாக்டர போய் பாருங்க அப்டின்ற மார் சொல்றோ அவுங்ளு அந்த மாரில்லா போட மாட்டாங்க அவுங்களும் அப்டித்தான் இருப்பாங்க ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாயட்டு நான் ஆஹ் சொல்லும் போது அவன் டாக்டர் பாக்க மாட்டாங்க மேம் மாத்திரையும் போட மாட்டாங்க டாக்டர் பாக்க மாட்டாங்க அப்ப அப்டி நான் அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்வே ஃபோன் பண்ணி சொன்னாதான் கிளம்புவாங்க நாங்க வந்து வீட்டுக்கு ரெண்டு பேர் தான் ஆஹ் அப்ப எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அவளும் மேரேஜ் பண்ணி அவ வந்து பாண்டிசேரியில இருக்கா சோ இந்த மாரி இருக்கிறதுனால நாங்க நான் பையன் என்ன பக்கத்துலதான் இருக்கே அதனால போயிட்டு போயிட்டு பாத் துட்டு வந்துருவேன் ஏதாவது உடம்பு சிரியில்லைனா போயிட்டு ஆ ஏதா இம்மீடியட்டா இல்லனா உடம்பு சரியில்லன்னா டாக்டர போய் பாத்துட்டு விட்டுட்டு அதெல்லாம் வந்துருவேன் அதனால அவுங்கள ஒன்னும் பிரச்சன கிடையாது இங்கதான் அது மாதிரி நானும் அவுங்கள வந்து எதுவும் சொல்றது இல்ல இங்க வந்து நா எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனா இவுங்கல்லாம் எப்டி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது மாமனார் மாமியார் அவுங்கலாம் வேற மாரி அதனால நானும் வந்து ரொம்ப பொதுவா ரொம்ப இதெல்லா சொல்ல மாட்டே அவுங்க என்ன இஷ்டமோ அவுங்க பண்ணிப்பாங்க அவுங்கோட டாக்டர்ட போணும்னு நினச்சா போயி போயிடுவாங்க அந்த மாரி எல்லா எடுத்து மாத்திர மாத்திர எடுத்துக்குன்னா எடுத்துப்பாங்க அந்த மாதிரி
ஓகே தோழி ஓகே தோழி அதே மட்டும் இல்லாம வேற அந்த டாக்டர் விஷயமா சொல்லணு அப்படின்னா இப்ப நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம் ஒரு சில ஹாஸ்பிட்டல் பண்றதெல்லாம் பாத்தா நமக்கு பயமா இருக்கு என்னடா இது இப்டில்லாம் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்மளும் நிறைய நியூஸ் பாக்குறோம் தானே
ம் ஆமா நிறைய ஹாஸ்பிட்டல்லங்க சும்மா அட்மிட் பண்ணிட்டு ஆஹ் ஃபீவர்னா ஏ வீட்ல நா சின்ன வயசா இருக்கும்போது என் வீட்டுக்கு பக்கத்து வீட்ல ஆஹ் நல்லாதான் இருந்தாங்க கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சு அவுங்களுக்கு ஃபீவர் வந்தது சளி கொஞ்ச ஃபீவர் இருந்தது அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் அங்க கூப்ட்டு போயிருந்தாங்க கூப்ட்டு போய்ட்டு ஃபீவர்னா எப் ஏதோ ஒரு நரம்பு இன்ஜெக்க்ஷன் போட்டதா சொல்றாங்க ஆஹ் இறந்துட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இல்லல நல்லாதா இருந்தாங்க இல்ல பே பேசிட்டு இருந்தாங்க அந்த அக்கா என்கிட்ட நல்லா பேசுவாங்க அஹ் நல்லா க்ளோஸா தா இருந்தோம் என்னால நம்பவே முடியல இப்ப வரைக்கும் என் கூட பேசிட்டு இருந்தாங்க ஆஹ் சும்மா லைட்டா உடம்பு சரியில்லன்னு போனவுங்க எதுக்கு இந்த மாரி ஒரு இன்ஜெக்க்ஷன் போட்டு அது ரொம்ப ஆனா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அது ஒரு இஷ்யூ ஆயிடுசு அதுக்கப்புறம் உம் ஆஹ் ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து ஏதோ டாக்டர் தான் தப்பு பண்ணிட்டாங்க அப்றோ மன்னிப்பு கேட்டு ஆஹ் அது அப்டியே சரி பண்ணிட்டாங்க அஹ் பெர் பேர் வராத அளவுக்கு இப்ப ஏதோ செட்டில் செட்டில் பண்டாங்க ஆஹ் பணம் எல்லாம் கொடுத்து அந்த மாரிலாம் அஹ் அந்த மாரிலாம் இருக்கு நாம்ம அந்த மாரி எல்லா நியூஸ் பாக்கும் போது எனக்கும் கொஞ்சம் பயமாதான் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து எல்லாமே ந அது பசங்க விஷயத்துல்லாம் அஹ் அவுங்க எல்லாம் கூப்பிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்ப நா போற டாக்டர் எப்டின்னா ந நம்ம பாத்தாலே தெரியுல டாக்டர் எப்படிப்பட்டவர் இல்ல நமக்கு பணத்துக்காக இத வாங்கு அத வாங்குன்னு சொ சொல்ராற அப்டின்றது தெரியும் நா வந்து சில டாக்டர் ரெண்டு மூணு டாக்டருட்ட போயிருக்கேன் அவுங்க பசங்களோட டாக்டர் பாப்போம் இல்லயா குழந்தைளுக்கான டாக்டர் ரெண்டு மூணு டாக்டர் டாக்டர்ஸ் போயிருப்பே சில டாக்டர் வந்து நிறைய எழுதி கொடுப்பாங்க இத பண்ணுங்க அத பண்ணுங்க ஏகப்பட்டது சொல்லுவாங்க சில டாக்டர் டாக்டர் பாத்தீங்கன்னா வந்து கரெக்ட்டா சொல்லுவாரு இது இவ்ளோதான் விஷயம் நானே வந்து இவுங்கள வந்து ஒரு ஒரு நாள் தான் ஃபீவர் இருக்கும் கூப்ட்டு போயிடுவே அவரு சொல்வாரு ஓகே ஒரு நாள் தான் ஆயிருக்கு நா சொன்ன பாரசிட்டமல கொடுத்துட்டு இருக்கேன் இது வந்து மூணு நாள் ஆகும் நீங்க கவலப்பட தேவயில்ல மூணு நாள் வந்து இதே பாரசிட்டமலிங் குடுக்குறது கண்டினியூ பண்ணுங்க வேற எதுமே தேவயில்ல மூணு நாள்க்கு அப்புறமே ஏதாவது இருந்ததுன்னா கூப்ட்டுவாங்க அந்த மாரி அட்வைஸ் பண்ணி அனுப்ச்சுடுவாங்க சில பேர் அப்டி இல்ல எ எ எக்ஸ்ட்ரா வந்து என்ன அப்புறம் தெரியல அவுங்கள பாத்தாலே என்னென்ன சொல்லுவாங்க நம்ம கண்டுபிடிச்சுருவோம் நானே யூுஸ்வலா கண்டுபிடிச்சுருவேன் என்ன ஏதுக் இப்டி சொல்றாரு டாக்டரு பத்தி தெரிஞ்சிடும்ல நமக்கு அந்த மாரி டாக்டர்லா நா வந்து எப்டி சொல்றது தவிர்த்திடுவ போ போமாட்ட கூப்புட்டு போமாட்ட பசங்கள
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ம் அது மட்டும் இலாம ஆ இப்ப நமக்கி நெ நெறைய பேசணு இப்ப நம்ம டாக்டர் பரு டாக்டர் எந்த ஹாஸ்பிட்டலு எப்டிலா இருக்குனு நா எந்த மா திரியான மருந்துகள் நம்ம யூஸ் பன்னலா எது அர்ஜன்டுக்கு வச்சிக் குனு எதுக்காக எத்த மித்ததுக்கு டாக்டருக்கு போனாங்கனா நெறைய பேசனு
ம் நன்றி தோழி நன்றிப்பா
ஆ நீங்க்ளே கட் பண்ணிக்கோங்க
நா கட் பண்ற
ஆ நன்றி தோழி